எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கம்ப்பா நீங்க எப்டி இருக்கீங்கோ
அ நல்லா இருக்கேங்க்கா சாப்ட்டீங்ளா
சாப்டம்பா உன்து
ஆ சாப்ட்டாச்சுங்க்கா
ம் என்னா வொர்க்லா எப்டி போது வீட்ல
அ நல்லார் நல்லா போய்ட்டுருக்குங்க்கா இது பேங்க்கு தா இப்ப போகணு
ஆ
அதுக்குதா இப்ப கெளம்பி ரெடியாயிட்ருக்கே
கொழந்தை யார்ப்பா பாத்துப்பாங்க
பாப்பாவ பாப்பாவ மட்டு நா தூக்கிட்டு போயிருவேங்க்கா அப்பற தம்பிய வந்து அம்மா வச்சுக்குவாங்க
ம் ம்
இப்பதா அவன ஸ்கூல் சேத்திருக்கே இப்ப ஜூன் பதினொன்னு சொல்லியிருக்காங்க ஸ்கூலு நாலர வயசு ஆகுது இப்போதாக்க லேட்டா தா ஜாயின் பண்ணியிருக்கே யு டெரக்டாக யு கே ஜி போட்டுகே எல் கே ஜி சேத்தாம யு கே ஜி சேத்திருக்கே
ம் ஓஹோ ஏன்ப்பா அப்படி ஒரு சேத்திக்கிறாங்களா
ஆ சேத்தக்குவோங்க இவ வந்து வீட்லயே நா கோச்சிங் குடுத்துட்டே எல்லாமே
ஓ அதனால சரி ஓகேன்ட்டுன்ன அ ம்
இப்போ ஏஜ் ஆயிருச்சுங்களா நாலரை வயசு ஆயிருச்சுங்களா இப்ப நால்ரைல வந்து யூ கே ஜி போடா எல் கே ஜி போட்டா அஞ்சு வயசில ஒன் யூ கே ஜி வருமா ஆறு வயசிலதா ஒன்னாவது சேத்துற மாரி வரு
டைம் லேட் ஆயிடு அது கரெக்டா பாத்து சேக்கணு
ம் அதனால் ரெண்டு மாசோ எல் கே ஜி போட்டுட்டு அதுக்கப்ற ஆரம் மீதி எட்டு மாசத்துக்கு வந்து யூ கே ஜி போடுறேன்ட்டாங்க
ம்
ஏன்னா எங்கேயு ஸ்கூல்ல போய் இருந்தது கெடையாதுல்ல அதுனால பால்வடி போயிருக்கா ஆ
இப்போ இப்ப நேர போட்டுக்குறீங்களே பழகிடுவானா
அதாக்கா பால்வடி போயி பழகிருக்கா இப்போ ரெண்டு மாதத்துக்கு வந்து எல் கே ஜி போடுறது இப்போது சாப்புட்றது ரைம் சொல்றது தூங்க வைக்கிறது இது மட்டுந்தா எல் கே ஜியில சொல்லித்தருவாங்க
ம்
யு கே ஜில இருந்தா ஏ பி சி டி ஆக்க ஈக்கியல்லா சொல்லித்தருவாங்க
ஓஹோ அதனால வந்து ம் ஸ்கூல்லல்லா கிட்டியே இருக்கா பாங்க
ஸ்கூல் வந்து இங்கிருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் வருங்கா
ஆறு கிலோ மீட்ரா
நாலு நாலு கிலோமீட்டர்
நாலு கிலோமீட்ரு வெளிய வெளிய ப்ரைவேட்டா போட்டிருக்கீங்களா அவரு கவர்மெண்ட்ஸ்
ப்ரைவேட்ல ப்ரைவேட் ஸ்கூல் தாக்கா போட்டிருக்கோ
ப்ரைவேட் ஸ்கூல் தாமா இப்ப அம்புட்டின் இப்ப யாரு கூட்டின்னு போவாங்க கூட்டிட்டு வருவாங்க
வீட்லயே வீட்டுக்கிட்டயே ஒட்னாப்பலயே வேன் வந்துருங்க்கா
அப்டின்னா பிரச்சனை இல்ல
ம் வீட்டு ஓட்னாப்லே வீட்டு வாசலுகிட்டே வேன் வருது
நீங்க வண்டி எல்லா ஓட்டுவிங்ளாப்பா
ஆ நா வண்டி ஓட்டுவே
ஆ அப்போ பரவால்ல அப்படி இல்லனா கூட வி ம் ம் அப்படின்னா அதுல கூட ட்ராப் பண்ணிட்டு கூட்டின்னு வந்து எல்லாமே செய்லாமே
இல்லக்கா அது ஒத்து வராதுங்க அப்பா வேணான்ட்டாரு வீ வேன்லயே ஏத்துட்டுக்கலா அப்படின்டாச்சு
சேரி வுடு தினமு நீ பாப்பாவ வச்சிட்டு உன் ஹஸ்பண்ட்ட போயிட்டு வி ட்டு ட்ராப் பண்ட்டு கூட்டிட்டு வரது
அதுதா அதனால வேணான்னாச்சு வேன் ஃபீஸ்சு யூ கே ஜீ க்குனால ஃப்ரீக்கா
ஓ ஓ பரவால்ல வேன் ஃபீஸோட ஃப்ரீயா இல்லப்பா ஃபீஸ்ல ஆட் ஆயிடும்னு நெனைக்கிறே
மொத்தமே வந்து பதினாறு சொல்லியிருக்காங்க பதினாறாயிரம் ஆ யூனிஃபார்ம் மட்டு நம்ம வாங்கிக்கணுமா மீதி எல்லாமே ஸ்கூல் ஃபீஸ்சு புக் ஃபீஸ்சு எல்லாமே சேந்து வந்து பதினாறாயிரோ
பரவாயல்லயே ரொம்ப கம்மியாதாயிருக்கே இந்த பக்கல்லா ரொம்ப ஜாஸ்தி ஓ அதனால கொஞ்சோ ஆஃபர் பண்றாங்களோ என்னவோ ஸ்டார்டிங்ன்றனால ஆஃப்பரு ஏதாச்சு ஆஃபர் பண்றாங்களோ என்னாவோ தெரில
இப்பதா புது ஸ் கூலு நல்லா கோச்சிங்கு ஏன்னா இருக்கும் ஏன்னா ஸ்ட்ரென்த்து சேருங்கிறதுக்காண்டி கோச்சிங் நல்லா குடுப்பாங்க
ஆமா ஆமா ஆமா
அதனாலதாக்கா சேரி கம்மியு வேற ஒரு பக்கம் எட்டே முக்காலுளுக்கு வேன் வந்து சாய்ந்தரரோ நாலு மணிக்கெல்லா வீட்டுக்கு வந்துருவாங்க பரவால்லதா எனக்கு கொடு
இருந்து சாயங்காலோ வரைக்கு வச்சிட்றாங்களா
மூணு மணி மூணே காலுக்கு உட்டுருவாங்க்கா மூன்ரைக்கு வுடுவாங்க வீட்டுக்கு நாலு மணிக்கு வருவானாமா அது எப்டி எல்லாத்தையு ஏத்திட்டு வந்து அக்கா
பன்னெண்ட்ரை மணி அப்டி ஆஃப் டேவா இருன்ச்சுப்பா நாங்க சேக்கும் போதெல்லா
ஆ இப்போல்லா மூ மூன்ரை வரைக்கு இருக்குமாமா மூன்ரைக்கு உட் ருவாங்க நாலு மணிக்கு வீட்டுக்கு வர மாறியாமா
ம் ம்
நாலு கிலோமீட்டர் தானா அரை மண் நேரத்துக்கு உங்களுக்கெல்லா அத்தா எப்படியோதா இருப்பனோன்னு சொல்லி கேட்டே
ம்
அப்றோ அவ ஏ இவன் போயி நானே பயந்துகிட்டுயிருந்த பிரின்ஸ்பாலயே கொஸ்டின் கேட்டுட்டேயிருந்தா னா இவனுக்கு அத்தன பேத்துக்கு முன்னாடி இவனுக்கு கிஃப்ட் குடுத்தாங்க என் பேரு என்னான்னு கேட்டன்னா பி சுபிக்க்ஷன் அப்டி சொன்னா கரெக் டா சொன்னானா அப்றோ எந்த ஊருடான்னு கேட்டா எல்லாமே சொல்லிட்டு ஒரு ஸ்கெட்ச் பாக்கேட் கிஃப்ட்டா குடுத்தாங்க அப்றோதா தைரியமே வந்துச்சு பரவால்ல சொல்லிருவானே அப் ப்டின்னு ஒரு தைரியோ ஏ பி சி டியுமே அ கா இ கி யே எல்லாமே எழுதிட்றா க்கா
அ அ
சொல்லிருவா அப்புறோ காங்காட்சா வந்து எ சோ எழுததா தெரியுது சொல்ல தெரில ஃபுல்லா அந்த பதினெட்டு லட்று
பசங்களுக்கு நம்ப வீட்ல எப்டி ட்ரேயின் பண்றங்களோ அந்த மாறி நல்லா டேலண்ட் பசங்க இப்ப இருக்கற பசங்க எல்லா நம்மதா அப்டி நெனைக்கறோ ஆனா ட்ரைனிங் நல்லா குடுத்துட்டாக்க நல்லா பேச ஆரம்பிச்சிருவாங்க
காலையில கூட இந்த எப்ப எந்திரிச்சோனே டி வி ல கனெக்ட் பண்ணியிருக்கா டி வி ல கனெக்ட் பண்ணி போட்டு உட்டாப்டி அ தொல்லுடா எடுக்கட்டா பெல்ட் எடுக்கட்டுமான்னு கேட்டோனே வேக வேகமா டி வி ய விட வேகமா கத்துறியா அவங்க அப்பாவு ரொம்ப பயப்படுவியா ஏ கிட்ட ரொம்ப செல்லோ
ஆ அப்டிதா எல்லா வீட்லயு யாராச்சு ஒருத்தருது பய இருக்கணு
ஆமாக்கா அதனால தா நா மிரட்டுன்னு நானு வுட்டுருவே
உம் உம்
அப்றோ தெரியாம வந்து காதுக்குள்ள அப்பா அடிக்கிறாரு இப் பாத்துட்டு இருக்கிறியா அப்டின் வந்து கேள்வி கேப்பியா ஏன்டா அவர்ருக்கும்போது கேட்க மாட்டியாடான்னு என்னக்கா
சினிமால்கெல்லா போவீங்ளா
போவேகா சினிமாவுக்கு வந்து வாரத்துல ஒரு நாள் கூட்டிட்டு போவாப்டி இப்போ அதுவுமே எப்படா ரெஸ்ட் எடுக்கணு அதெல்லாம் எதுவுமே பாக்கலக்கா ப்படா ரெஸ்ட் எடுக்கோணு தோணு
சேர் சேரிக்கா நல்லா இருக்குங்ளா
ஐயோ எல்லா ச கடசில அந்த சாமிக்கு சாமி வந்துட்டு ஆடினு இந்தாங்க பரவால்ல பாக்கலா ஒரு வாட்டி நல்லா இருக்குன்னா சொ ரொம்ப சூப்பர்னாலா சொல்ல முடியாது சேரி சும்மா அப்டியே போகலா அப்டின்ட்டு போன வார போயிருந்தோ சூரியா த்ரிஷா பாலாஜி அவந்தி டைரெக் ஷன்னு இந்த மூக்குத்
சேரிகா
தி அம்மன்ல்லா பாத்துருக்கீங்ளா
ஆமாக்கா
மூக்குத்தி அம்மன் படம் பாத்ட்டியா கேக்குதா உங்க வாய்சு ஆஹ அந் அந்த மாரில
கேக்குதுங்கா பாத்ருக்கே அந்த படத்த
உம் உம் ஆமா ஆ அந்த பட எடுத்தவந்தா இப்ப இது எத்துருக்கா நல்லா இருக்கு பாக்கலா ஒரு வாட்டி காம்டி க்கு ஆமா ஆமா காமெடி இருக்கு ஒரு கோட்ட இது பண்ணி எடுத்துர்க்காங்க இது மொபைல்ல கூட பாருங்க இது பண்டு கூட டிவிலே வந்துரு இப்போ புதுப்படலா எதுனா
கணெக்ட் பண்ணி இவரு போட்டுவுட் ருவாரு அது வந்து அந்த பிச்சர் வந்து சரியா சேக் ஆயிதா கா வருது நம்ம என்னதா இல்ல அந்த ப்ளூ பிரிண்ட் போட்டாலு அந்த ஹச்டி எஃப்சி பாத்தோனா அந்த அளவுக்கு கிளிரன்ஸா வர்ல இவரு வந்து அவருக்கு புரியுது எனக்கு அது புரிய மாட்டுகுது ஆ அத் அதலதா போட்டுட்டுருக்காரு அதுலதா போட்டுட்டுருக்காரு அவ்ளோ நமக்கு வந் து அந்த பிக்சரு அந்த ஸ்லாங் புரிய மாட்டிகுது கா சிலது சிலது நம்ம என்னதா நம்ம ஏன்னா வெப்சைட்ல தெரியாமத் தான திருட்டுத்தனமா தான வெளி விட்றாங்க
ஆமா ஆமா ஆமா ஆமா இல்ல இப்ப எதாச்சு ஒரு பெஸ்டிவல் வந்தாவே பண்டக எதன்னா டிவிலே போட்டுறாங்க இப்பல்லா புது படல்லா போட்டுறாங்க உம் அதனாலா நீங்க டிவிலேட கூட பாத்துக்கலா ஆட்
நா டிவி எல்லா இங்ளக்கா சும்மா ஏதோ எப்டி சொல்றதுன்னா செல்லு மட்டுந்தா செல்லுல வந்து கனெக்ட் பண்ணி டிவில போடுறதா சேர் சேரி டிவி யாருகிட்டயுங் குடுக்க மாட்டே பையனு செல்லு தொட மாட்டிய பாப்பாவு செல்லு தொடாது நாங்கதா உ யூஸ் பண்ணாம உட் இருந்தா அதுமே நேத்து இத்தன் நாள செல்லு கையிலே சும்மா கெடந்தது இந்த ஒரு வாரமா நானு பாத்துட் த இருக்கு செல்லுங் கையுமாத்தா இருக்கிறியேன் சொல்லி சண்ட கட்டுறாப்டி
எங்க வீட்லந்துதா நேத்தே கேட்டாரு லீவுன்னு வீட்ல இருந்தாரு பேசிட்டு ஆ
அப்டினு சண்ட கட்றாருடி நானு வரு வருனு நீயு நம்பிட் நம்பிட் நானு சொல்லிட்டே தா இருக்கிறே படிச்சதுக்கு வேற ஏதாவ்து பண்லாமுல்ல பாப்பானாரு ஏங்க கொஞ்சோ முப்பது கால்தா கொஞ்சோ அமைதியா இருங்க அப்டின் இதயேதா திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்றியே அப்டின்னாப்டி
அ
என்னமோ
அவுங்கோ வெளில போயிட்டா தெரியாது நம்ம பேசிடலா கட அதான வீட்ல இருந்தோன் வச்சுக்கோங்க அவங்களுக்கு அது பொறுக்குல ஆமா பொறுக்குறது இல்ல அது இங்கேயு அதேதா நேத்து லீவுல இருந்தாரு பாருங்கோ காலையிலே எழுந்தப்ப இருந்து நானு பாக்குறே போனு கையுமாதா சுத்திட்டே இருக்க ஆ எவ்ளோ ஒரு கணக்கு இல்லையா யோ இப்பதா மூணு காலே பேசி முடிச் சிருக்கே இன்னைக்குள்ள முடிக்கணுமா கொஞ்ச நேரொ அமைதியா இருவே இன்னைக்
அது கூட சொல்லல ந ஏங்க லேடிஸ் கிட்ட தாங்க பேசுனேன் சொன்னக்கா அதுக்கு ரெண்டே ரூபீஸ் இந்தபா நீயு லேடிஸ்ட்ட பேசக்கூடாது நானு லே நா லேடிஸ்ட்ட பேசுனா ஏத்துக்குவியா அப்டின்னு கேள்வி கேக்குறாரு இதுக்கு நா என்னனுக்கா பதில் சொல்ட்டு அது இதுக்கு நா என்னன்னு பேசட்டுக்கா அ நீயு லேடிஸ் ட்ட பேசக்கூடாது நானு லேடிஸ்ட்ட பேச கூடாது நா லேடிஸ்ட்ட பேசுனா நீ ஏத்துக்குவியா
அப்ப ஜென்ஸ் கிட்ட பேசலாமா லேடிஸ் கிட்ட பேச கூடாதுனாக்க ஆ
நீயு பே பேச கூடாதுன்னா பேச கூடாதுன்னு நாங்க ஏங்க நா லேடிஸ்ட்ட தான பேசணுங்க ஆமா க்கா லேடிஸ்ட்ட தாங்க பேசுனே அதுக்குன்னு நீயு லேடிஸிட்ட பேச கூடா நானு நா மட்டு லேடிஸிட்ட பேசுனா நீ ஏத்துக்குவியா சொல்லு நா இப்பயே பேசுறே அப்டின்னாரு ஏங்க நா ஜென்ஸ்கிட்ட பேசுனா நீ கேள்வி கேட் டுங்கம் எனக்கு தேர்டி ஃபோர்க்கா
அ ஹா எனக்கு அதேதாப்பா நைன்டி நைன்டி ஒன்னு என்து அதேதா நைன்டின் நைன்டி ஒன் நைன்டி டூவா அப்ப எனக்கு இப்ப தேர்ட்டி ஃபைவ் ஆவு நைன்டி ஒன் என்து
நா நைன்டி டூ அவரு நைன்டி டூ அவர் நா ஒரு மாசோ அவர விட எங்க வீட்டுக்கார விட சீனியர் வேற
ஓ ஹ
அவருக் வந் வந்து ஏப்ரல்ல பர்டே வரு எனக்கு வந்து பிப்ரவரிலே வந்துரு மார்ச் ஒன்னு சீனியரு ஆ அதனாலங் அப்ப என்னைய அக்கான் சொல்லோனோ நீங்க சீனியர் தான நானு அப்டின்னே
அ ஆ நீ அங்க சொல்றதா
நா சொல்லுவே அதுக்க அப்டியே சிரிப்பா அப்டி ஏ இங் இதெல்லா பேசாதப்புள்ள இன்னு சின்ன புள்ளத்தனமாட்டமே இருக்குறீயே அப்டிம்பாரு ஒங்கிட்ட தானங்க பேச முடியு அப்டின்ப படிப்புல அவுர உட கொஞ்ச அதிகோ அவர் டிப்ளமோ அதனால சரி அவரு கொஞ்ச நல்ல கலரா இருப்பாப்படி நா கருப்பு வேற இ எனக்கு இது செட் ஆகாதுன்னு நெனச்சிட்டு இருந்தே அப்புறோ கருப்பா இருந்தா என்ன அ மனசு சொன்ன கவல சொல்லிட்டு அப்புறோ ஏ பைய அப்டியே அவுங்க அப்பா மாரி ஜெராக்ஸு பாப்பா வந்து என்ன மாரி ஆனா மொகமல்லா அவுங்க அப்பா மாரி கலரு மட்டு எ கருப்பு
ம் ஹ்ம் நீங்க கொஞ்சோ கருப்பு அவரு வந்து கொஞ்சோ கலரா இருக்கா ம் ஹ்ம் எங் வீட்டுல அப்டியே ஆப்போசிட்டு நா கொஞ்ச கலரு அவரு கருப்பா இருப்பாரு
ஓ செரி செரி அதுக்காகவே சொல்லுவே என் நீ ஏயா நீ கருப்பாக்கற புள்ளய செவப் அதெல்லா ஒண்ணு காரணம் இல்ல மனசு ஒண்ணு இருந்தா நல்லா பாத்துக்கிட்டீன்னா போது என்னிய கண்கலாம இப்டி சொல்லுவாருக்கா என்னி கண்கலாம பாத்துக் கிட்டினாவே அதுவே போது அப்டி எல்லா லே சு பேசுவாருக்கா லேடிஸ் பேசுற மாரியே
தெரிப்பா நீங்க கால் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி நீங்க கட் பண்ணிக்கிறீங்களா கட் அ தேங்க்ஸு ஆ நன்றி நீங்க கட் ஆ ரெண்டு கால் பேசிக்க கலா ஆ நீ பண்ணு நா ஃப்ரியாதா இருப்பே